ஹலோ ஹலோ வணக்கம் தோழி
ம் வணக்கம் எப்டிருக்கீங்க உம் நீங்க உம் ம் சாப்டீங்களா
ஆஹ் லன்ச்சு சாப்ட்டாச்சு
ம்
இல்ல டின்னர் லேட் ஆகும் நீங்க என்னங்க சாப்ட்டீங்களா லன்சு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
நீங்க ஆ பிரியாணி சாப்ட்ட நீங்க
பிரியாணி நா வந்து இது மட்டன் கறி
உம்
பிரியாணி நீங்க செஞ்சதா இல்ல ஹோட்டல்ல வாங்கனதா சிஸ்டர் ஹலோ ஹலோ
ஹலோ ஆ அம்மா வீட்டுல செஞ்சு குத்தம்ச்சாங்க
ஓகே ஓகே
ம்
பக்கமா அம்மா வீடு உங்களுக்கு
ம் ஒரு ஒன் ஹார் டிஸ்டன்ஸ் வரும்
ஒன் அவர் டிஸ்டன்சா
ம் ம் ம்
ஓ அங்கருந்து குடுத்து விட்டாங்களா ஒன் அவர் டிஸ்டன்ஸ் ஓகே ஓகே
ம் உம் நீங்க நீங்க சமைச்சி டீங்களா ஆ மேரிஜா நீங்க ஆ
மேரிட் நானும் ஹஸ்பண்ட் மட்டு தான் இருக்கோம் ஆ நானே குக் பண்ணிக்கிறது தனியா தனியா தான் இருக்கோ ரெண்டு பேரும்
ம் ம் ம் ரெண்டு பேரும் இப்பதா நியூலி மேரிடா
இல்ல எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு எனக்கு பேபி இல்ல
ஆ ஆ ஆ சரி சரி
ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆயி ஆ இப்ப இங்கதா இருக்கோ தனியா இங்க சிஃப்டாய் வந்திருக்கோ ஆந்ரால இருக்கோ
ம் ம் ம் உம் எது எதுக்காக ஹஸ்பண்டோட உம்
அவரோட ஊர் அவரோட ஊர் வந்து ஆந்த்ரா தா
ஆ ஆ
நா தமிழ்நாடு அவர் ஆந்திரா நாங்க ரெண்டு பேரு பேங்களூர்ல தா இருந்தோ
ம்
அப்போ பெங்களூர்ல அங்க இருந்துட்டு அதுக்கப்புறோ இங்க வந்து நாங்க சிஃப்ட் பண்ணி வந்துட்டோ ஒன் இயர் ஆகுது
உம் இல்ல அதுதா அவருக்கு ஒர்க் அங்கியா
அவரோட ஹோம் டவுனே அதா
ஹோம்டவுன் ஓகாகே இப்ப அங்க தா வொர்க் பன்றாரான்னு கேக்குரே
ஆமா அவர் வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கறாரு அவரா ஓனா வச்சிருக்காரு நா ஹவுஸ் ஒய்ஃப் பத்தாதுக்கு எங்கயு வொர்க் எது போகலனா லேங்குவேஜ் ப்ராபளம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியாது சோ அதனால வந்து எங்க போய் ஒர்க் போறது அதனால நா வீட்ல தா இருக்க அவரு தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆ அவரு ஆமா அவரோட நேட்டிவ் இத்தானே உங்களுக்கு நெட்ஒர்க் சரியா கெடைக்
ஆ ஆ அதா நேட்டிவ் அவருக்கு
ஹலோ உங்களோட நெட்வொர்க் வந்து கிளியரா இல்லைன்னு நெனக்கிற சிஸ்டர் ஆ கேக்குது சொல்லுங்க சிஸ்டர் ஆ கேக்குது கேக்குது
ஆ ஆ சொல்லுங்க அதாஆந்திரா நேட்டிவ் சொன்னீங்களே
ஆமா இப்ப நாங்க இங்க வந்து அவங்க அம்மா இங்க கூப்பிட்டாங்க இங்கயே வர சொல்லி அதனால அப்புறோ நாங்க இங்கயே வந்துட்டோ ஜாயிண்ட் ஃபேமிலியா தா இருந்தோ பட் செட் ஆகல அதனால இண்டிவிஜுவலா வந்துட்டோ
உம் உம் செரி செரி சிஸ்டர்
ஏதோ போய்கிட்டு இருக்குது
ம்
ஏன்னா இங்க எதுவு ஒர்க்லா போக முடியாது அதனால ஏதாது ஒர்க் ஒர்க் ப்ரம் ஹோம் ஜாப் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கே இப்போ வந்து அவர் மட்டு தா இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கறாரு இப்ப பெங்களூர்ரா இருந்தா ப்ராப்ளம் இல்ல து மேனேஜ் பண்ணிறலா ஆனா இங்க இங்க சுத்தமா யாருக்கு தமிழு தெரியாது ஒண்ணு தெரியாது அங்கைன்னா தமிழ் இல்லன்னா இங்கிலீஷ்ல பேசி மேனேஜ் பண்ணிறலா அங்கே மேக்சிமம் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியு மேக்சிமம் தெரியு ஆனா இங்க அப்புடி இல்ல இங்க தெலுங்கு மட்டுந்தா ஆமா
ம் சாரி
சோ அதனால வந்து எங்கயு போமாட்டே வீட்டுக்குள்ளயே தா இருப்பே
உம் எங்கியாச்சு கடைக்கு போனுன்னா
கடைக்கெல்லா அவுரே போயிட்டு வந்துருவாரு எல்லாமே ஏதாவ்து வேணுன்னா நா போவே ஒன்னு ரெண்டு சொல்லி மேனேஜ் பண்ணி வாங்கிட்டு வந்துருவே
ம் ம் ம் இப்போ எத்தன வருஷமா நீங்க ஆந்திரில இருக்கீங்க ஒன் இயர் இருந்து நீங்க தெலுங்கு கத்துக்கலையா
ஒன்ன இயரா இருந்து எங்க போறது யார்கிட்ட பேசுறது தெலுங்கு பேசுறதுக்கு ஆக்சுவலா பக்கத்துல யாராவது இருந்து என் நம்மளோட பேசிட்டு இருந்தாங்கன்னா தெரியு இப்போ வீட்டுல இருக்கில வந்து பாத்தேனா ஜாயின் ஃபேமிலியா இருக்கல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லாங்குவேஜ்ல பேசுவாங்க அவங்களோடைய மதர் லாங்குவேஜ் வந்து வேற சோ அந்த லாங்குவேஜ்ல அவுங்க பேசுவாங்க அப்ப எனக்கு அதுவு புரி எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு ஒரு பக்கோ ஹிந்தி ஒரு பக்கோ தெலுகு எதனாவர்லாம் பண்றது அது அவரு என்கிட்ட எப்ப பேசினாலு இங்கிலீஷ்ல தா பேசு வாரு அதே மாரி அவர் சிஸ்டர்ஸு பேசுனாலு அவங்களு என்ட்ட இங்கிலீஷ்லதா பேசுவாங்க அதுனால அங்கயு கத்துக்க முடியாது வெளியில எங்கேயாவது போயி யார் டயாவது பேசலாம்னா அங்கயு கதுக்க முடியாது
உங்க மாமியார் வீட்டு சைட்ல வேற லாங்குவேஜ் மதர் டங் வேற பேசுறாங்கனு சொல்றீங்களே தெலுங்கு தவிர வேற பேசுறாங்க
அவுங்க வந்து பேசுறது வந்து பாத்தீங்கனா ஹிந்தி மாதிரி இருக்கு லைக் ஹிந்தி மராத்தி மாரி அவுங்களோட அது அதென்னவோ தெரில இப்ப நம்ப ஊர்ல வந்து பாத்தீங்கனா தமிழ் தமிழ் காரவங்க தா ஆனா தெலுங்கு பேசுவாங்க அ கன்னடம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் ஒங்களோட நெட்வொர்க் ஸ் ஸ்டேப்ளா இல்ல ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் ஒங்களோட நெட்வொர்க்க ஸ்டேிப்ளா இல்ல ஹலோ
ச்